தோழி வணக்கம்
ம் எப்டி இருக்கீங்க தோழி நலமா
ம் நலம் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே தோழி என்ன தோழி சாப்ட்டாச்சா தோழி
ஆ சாப்ட்டாச்சு தோழி நீங்க சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சு தோழி என்ன ஸ்பெஷல் இன்னைக்கி
இன்னைக்கி நாங்க வந்து இறைச்சி எடுத்தோ இறைச்சி சமச் ச்சோ ஆமா புதன் கெழம இல்லயா அதனால புதன்கெழமையில ஆமா அதனால எடுத்து இறைச்சி எடுத்து சமச்சோ நீங்க
எங்க வீட்ல வந்து இன்னைக்கி மீன் வருவலு அ மீன் கொழும்பு சாம்பாரு
ஆ ஆ
உருளக்கெழங்கு பொரியலு
ஆ ரொம்ப ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கு ஆ
நீங்க எப்டி நல்லா சமைப்பீங்களா தோழி
நானு கொஞ்ச கொஞ்சோ சமைப்பே த தோழி ஆ இன்னைக்கி நா இறைச்சி நா சமைக் கில அம்மா சமச்சாங்க ஆனா சமைப்பே ஏதோ கொஞ்ச கொஞ்ச சமைப்பே நீங்க கொழந்தை இருக்கு அதனால கொழந்தைய பாக்கற்துக்கே நம்மளுக்கு கரெக்டா இருக்கு அதனால கிட் ன் கொஞ்ச சமைக்கிறது கொஞ்ச கம்மி தா
அப்டியா தோழி அ சின்னக் கொழந்த இரந்தாங்களேப் ரொம்போ கஷ்டந்தோழி சமைக்கிறது அவங்கள சமாளிகிட்டு சமைக்கிறது ரொம்போ கஷ்டோ சின்ன கொழந்தையா அவுங்குள்க்கு
ஆமா ஆமா ஆமா ரெண்டு வயசு கொழந்ததா
அப்டியா தோ
ஆ ஆமா அதனால நம்பகிட் இன்னே இங்க சமைக்கப் போலான் பாத்தாலே அவுர் விடமாட்டாரு அதனால அவுரு கூட உக்காந்து
ஆமாவு சொல்லுங்க தோழி
ஆ அத்னால அவுங் கூடியே வுக்காந்து எதாவ்து வெளையாடிட்ருந்தா வரைக்கு கம்முன்ட்ருப்பாரு நம்ப சமைக்லான் போனா விடமாட்டாரு நம்ளையு விடமாட்டாரு சமைக்கவு விடமாட் ட்டாரு அதனாலப் போறதுல்ல ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு கால்லியே சமச்சிர்றது ம் ம் ஆமா ஆமா எதாவ்து குடுத்துட்டு வெளாட சொன்னாக் கூட ஆமா எதாவ்து குடுத்து வெளாட சா ஆம்மா எதா குடுத்துட்டு வெளாடுன்ங்க சொன்னாக் கூட ஆ அ அதுக் மேல இது கெடையாது வெளாடணு அப் ப்டின் தனியா வெளாடவே வரமாட்டுந்து நம்பக் கூடியே இருக்கணு அப்டின் எதிர்ப் பாக்கறாங் இப்ப இருக்கப் பசங்களா
இல்லனா எதாது ஃபோன் குடுங்க
ஆ ஃபோனு அதுதா மொதல்ல
எல்லாரு இப்புடிதா அது ஃபோன் பாக்காம வெச்சுகிறதே ரொம்ப பெரிய போராட்டமா இருக்கு தோழி இப்போ எங்கப் எம் பசங்களுக்கு அப்டிதா நாப் எல்லாரு இப்புடி ஃபோன் பேசிட்டே இருக் ஃபோன் பாத்துட்டே இருக்காங்க பசங்களான் சொல்லி நா ரொம்பப் பாத்து பாத்து சின்ன வயிச்லந்து ஒ ஃபோன் கொடுக்க கூடாதுன் சொல்லி நா வளுத்து வெச்சிருக்கே ரெண்டு பசங்ளியு போ பாத்தாங்களு டி விலதா
இம்ம டி விப் பரவால்ல கொஞ்ச நேரோ ஆசைக்கி பாக்கலா அது பெருசாவு இருக்கு ஆமா ஆமா நம்ப ஒரு வாட்டி குடுத்து பழக்கப்படுத்திட்டா போறோ இந்த காலத்துப்
அது ரொம்ப கஷ்டமா போயிடுது தோழி வெள்லப் போனாலே
ஆமா ஃபோனு இருந்தாதா இப்ப நெறையப் பசங்க ஒரு எடத்துல உக்கார்றாங்ளே
ஆமா தோழி அதுக்காகவே அம்மாக்கள்லா என்னப் பண்றாங்கள்னா இவெ ஃபோன் குடுத்தா ஒக் க்காந்துர்ரோன் சொல்லி ஃபோன் குடுத்துர்றாங்க அயி அதுலாங் குடுக்காத ஆளுங்கள்தா அம்மாவ போட்டுப் பாடு பாடு படுத்துறாங்க
அதேதா அதேதா நம்புள்க் எதோ வேலையாவட்டுன் நெனச்சு குடுத்துட்டோனா அது பழக்கமாயிடுது அதுக் கு ஒரு அடோ நெறையப் பசங்க நம்ம பாக்கறோ ப காசு பசங்க அண்ணம் பசங்களா நாங்க பாக்கறோ இல்லியா அதனால எம் பசங்க அப்டி இருக்க கூடாது அப்டின் முடிஞ்சளோக்கு நம்போ ஆமா ஏனா இப்ப அம்மா அப்பா வேலைக்கி போயிர்றாங்க கொழந்தைங்க பாத்துக்க முடில அப்டியே அவுங்க வேலைகிப் போய்ட்டு வந்தாக்கூட அந்த டைம்ல அவுங்க கொஞ்சோ ரெஸ்ட் எடுக்குணுன் எதிர்பாக்கறாங்க அந்தட் டைம்ல இந்த பசங்க நைய நையன்றது சரி ஃபோன் குடுத்தா கொண் நேரோ அமைதியா ஒக்காருவாங்க ஒரு எடத்துலன் குடுத்தர்றாங்க அந்தப் பசங்க அந்த ரொம்ப அழுத்தமாய்டுதுங்க ஃபோன் இருந்தாதா நா அமைதியா இருப்பே அப்டின்ச் சொல்லுதுங்க பசங்களா இப்போ
ஆ தோழி
ம்
ஆமா தோழி இப்டிதா இருக்காங்க தோழி சின்னப் கொஞ்சோ ஓ வுட் ட்டுப் போனா எங்கப் போ அது தண்ணில விளாட்றது
ஆமா தண்ணி தா
தண்ணி தண்ணில பாத்தாலே பசங்க எப்படியோ சந்திரமுகி ஏறுன மாதிரி ஆயிடுறாங்க போயிட்டு அப் அப்படியே உடம்பெல்லா ஈரமாக்கி இருக்கறாங்க பாத்ரூம்ல இருந்து வெளில வர்றதுக்கே இஷ்டம் இருக் காது பசங்களுக்கு இப்படி இருக்காங்க இப்ப ஃபோன் குடுத்தா வந்தறாங்க ஆ ஆமா தோழி இப்ப வெயிலுக்கு வந்து சும்மா சும்மா பாத்ரூம் போய் எனக்கு ம் ப்பா இது பாத்ரூம் வருது எனக்கு உச்சா வருதுன் சொல்லி சும்மாவே போயி நின்னின்றாங்க பாத்ரூம்க்கு
தண்ணியில தண்ணிய போய் தொறந்து விடணு
தண்ணியில போய் தொறந்து விட்டு கீழ கொட்டி எல்லாத்தையு ஒரு ஒரு இது பண்ணிட்டு வந்துர்ணு
ஆ அவ்ளோதா முடிஞ்சிருச்சு ஆமா அதுவு வெயிலுக்கற்க்கு தண்ணி தட்டுப்பாடு தா அதிகமா போயிட்ருக்கு நறையா எடங்கள்ல வந்து
அத பசங்களுக்கு தெரிய மாட்டேங்குது பசங்க ஆனாவஷ்யமா அப்படியே தண்ணி போட் டு விளையாடுனு அவுங்களுக்கு நம்ம இரு இப்போ வெயில் காலத்துக்கு தண்ணி ரொம்ப கஷ் ஷ்டமா இருக்கு வெளிலலா இப்போ
ஆமா வெளியில எல்லாரு தண்ணிக் கஷ்டப்பட ஆரம்மிச்சுட்டாங்க
ஆமா தோழி குடிக்க தண்ணி வந்து இப்போ கடைக்க மாட்டேங்குது இப்ப வந்து நம்ம வெளியில வாங்கி தா குடிக்கிற மாரி இருக் கு கேன்ல போய் வாங்கிட்டு வர மாதிரி இருக்குது வீட்ல எல்லா இப்போ கொழாலல்லா தண்ணி வராது இப்போ இருக்க வெயிலுக்கு அது பாத்து நம்ம யூஸ் நம்பளுக்கு அப்டியே நம்ம அப்டியே இருந்துருல்லா இல்லன்னா நம்மதா ரொம்ப கஷ்டப்பட மாதிரி இருக்கு போயிட்டு வெளில இருந்து எடுத்துட்டு வந்து தண்ணி
ஆமா ஆமா தோழி ஆமா
சொல்லு ம்
செரி தோழி அப்பறோ நீங்க வெயிலுக்கு அது இப்ப எங்கேயு வெளிலல்லா எங்கியு போலையா குளிர் பிரதேசத்துகெல்லா
ஆ போயிட்டு வந்தாச்சு தோழி நம்ம இப்போ பசங்களுக்கெல்லா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுல்ல தோழி அதுக்காக போயிட்டு வந்தாச்சு ந்து அதுநவம்ப நம்ம வந்து ஊட்டிக்கு போனோ அங்க வந்து எவ்ளவோ பரவாயில்லன் தோணுது ஏனா இப்போ இங்க வெயிலு கொளுத்துது தோழி கொஞ்சோ எங்கயாது குளு குளிர் பிரதேசத்துக்கு போனா தா எங்களுக்கு வந்து என்ன சொல்றது ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் ஆகுது
ஆமா ஆமா ஆமா அம் நல்லா சுத்தி பாத்தீங்களா தோழி
ஆ நல்லா சுத்தி பாத்தது தோழி கொஞ்ச கு என்ன சொல்றது கொஞ்சோ வந்து உங் கிளைமேட் வந்து சில்லா இருந்தா எங்களுக்கு வந்து நடக்கவும் முடியுது ஏதாவது எது வேணா நடந்து போலா எற் இயற்க்கைய ரசிக்க அப்பதா முடியுது உங்களுக்கு ஆனல்ல ஒன்னு இயற் கைய ரசிக்கிற மாதிரி இல்ல ஷோ ஷோனு சொல்லி தண்ணி குடிக்கறது தண்ணி தாகத்துலே வெளியில போக முடியாம இருக்கற வெப்பத்துக்கு வெளியில போகவே முடியல சென்னையிலல்லா உங்களுக்கு ஆமா தோழி
ல வேலூர் பக்கோல்லா பாத்தீங்கன்னா வெயில் கொளுத்தி எடுத்துட்ருக்கு நூத்தி ஏழு டிகிரி தா தொட் டுது வேலூர்ல்லா பாத்தீங்கன்னா அவ்ளோ வெயில்ல எல்லாரு மக்களு கஷ்டப்பட்டுட் ருக்காங்க ஏ நாங்களு நாங்கல்லா ஊட்டி போய் பல வருஷங்கள் ஆயிருச்சு தோழி ஒரு அஞ்சு வருஷோ ஆயிடுச்சு கொரோனா முன்னாடி போனது இன்னு கொரோனா முடிஞ்சு போல போனு இந்த மாரி நேர
போய்ட்டு வாங்க தோழி இப்போ இருக்கிற வெயில் க்கு எங்கயாவது குளிர் பிரதேச போன தா நல்லா இருக்கு கொஞ்ச வந்து இந்த க்ளைமேட்ல இருந்து வெளியில போயிட்டு வந்தா நம்மளுக்கு வந்து கொஞ்ச ரிலாக்ஸா இருக்கு இப்போ உள்ளயே அடங்கி இருக்குற மாதிரி இருக்கு ஏ சி
ஆ
ஏ சி போட்டுக்குன்னு ஒக்காந்தாதா நம்மளுக்கு வந்து வீட்ல ஒக்காற முடியுது வெளியில போகவே முடியல எங்க ஏ சி இருக்கோ அங்க போற மாரிதா இருக்கு போய் இருக்குறதுல இல்ல
ஆமா ஆமா தோழி இப்ப ஊட்டி பக்கலா நல்லா நல்லா நெறயா எடங்கல்லா வந்துருக்கா தோழி
ஆ அங்கெல்லா நல்லா சுற்றுலா இது இடுக்குல தோழி இப்ப ஒங்களுக்கு எல்லா எடத்துலயு சுற்றுலாக்கு எல்லாமே பெசிலிட்டி பண்ணி வச்சுருக்காங்க கவர்மெண்டு உங்களுக்கு ஆனா எங்க போனாலு கொஞ்சோ என்ன சொல்றது எல்லாத்துக்கு போற வர எக்ஸ்பென்ஸு தா அதிகமா தோழி இப்போ எக்ஸ்பன்ஸ்சு எங்க போனாலு மொதலல்லா ஒங்களுக்கு ஃப்ரீ இப்போ ஒங்களுக்கு வந்து எல்லாத்துலயு கட்டணோ இருக்கு சின்ன பசங்களுக்கு கட்டண இருக்கு பெரியவங்களுக்கு கட்டண இருக்கு எங்க போனாலு ஒங்களுக்கு அம்பது ரூபாக்கு கம்மியா கட்டணமே இல்ல ஆமா மொதலல்லா ஒங்களுக்கு வந்து எல்லா எடத்துலயு ஃப்ரீ ரொம்ப போனா ஒரு பத்து ரூபாய் தா இருக்கு கட்ட ட்டனு இப்பல்லா ஒங்களுக்கு வந்து அம்பது ரூபாய் இந்த இது ரோஜா தோட்டம் இதுல எல்லா நூறு ரூபா நூத்தி அம்பது ரூபா தோழி ஒருத்தங்களுக்கு
ம் ம் அதா கட்டணோ இப்ப எல்லா எடத்துலயுமே அதிகமா ஆயிடுச்சு தோழி
அங்க போறது பெரிய விஷயோ இல்ல அந்த சுற்றுலாத்துக்கு அங்க சுத்தி பாக்குறதுக்கு போறது எடத் த்துல நம்ம பண்றோ பாருங்க அந்ததா ரொம்ப இதா இருக்கு செலவுகள் ரொம்ப அதிகமா இருக்கு
ஆமா ஆமா ஆமா இப்ப எல்லா எடத்துலயுமே காசுதா காசுதா முக்கியோ காசு ஆமா ஆமா பசங்கல்லா நல்லா குல்கதமா இருந்தாங்கள வா ஊட்டில
ஆ அவுங்கால ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க தோழி அவுங்க அவுங்களுக்காக தானே போறதே மொதல்லே எல்லா நேரத்துலயு ஸ்கூல்லு டியூஷன்னு படிப்பு படிப்புன்னு சொல்லி இருக்காங்க
உம் உம் உம்
எங்காவது வெளில போனாதா அவுங்களு ஒரு புது எடத்துல போயி அங்க இருக்குற மரங்கள் காடுகள் மலைகள்லா பாத்து கொஞ்சோ என்ஜாய் பண்ணுவாங்க அங்க இருக்குற என்ன சொல்றது எங்க போனாலு ஒங்களுக்கு கொரங்கெல்லா பாக்க முடியு ஆமா கொரங்கெல்லா அவுங்க சின்ன சின்ன கொரங்கு எல்லாத்தையு பிடுங்கிட்டு போயிடு கையில இருந்து ஒங்களுக்கு எதுவு நீங்க கையில வெச்சுக்குற மாரி இருக்காது எது வெச்சுக்கனாலு நீங்க வந்து பேக்ல வெக்குற மாரிதா இருக்கு
பசங்களுக்காக தான போறது பள்ளிக்கூடோ எல்லா லீவ்ல இருக்கும் போதுதா அவுங்களா போயி இந்த மாரி மகிழ்ச்சியா இருக்க முடியு இன்ன ஒரு வருஷத்துக்கு எங்கேயு நகர மாட்டாங்க பசங்க படிப்பு படிப்புன்னே இருப்பாங்க ம்
பசங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க தோழி ப்போ லீவ் வந்துட்டாலே வெயி வீட்ல இருக்க வேண்டா இப்ப அடி க்கிற வெயிலுக்கு அவங்க பரவாயில்ல எங்கயாது வெளில கூப்பிட்டு போங்க வெளில கூப்புட்டுங்க சொல்லிதா சொல்ட்டே இருக்காங்க
ஆமா ஆமா ஆமா ஆமா
ஆனா முதல்லைலா நம்ம கிட்ட கிட்ட போயிடுவோ பார்க்கு இதல்லானு சொல்லி இப்பெல்லா வந்து அதெல்லா பாத்து பாத்து போர் அடிச்சு கொஞ்ச தூரமா கூப்புட்டு போங்க புது இடத்துல கூப்புட்டு போங்கன்னு சொல்லி ரொம்ப என்ன சொல்றது ஆர்வப்படுறாங்க பசங்கல்லாம் எனக்கு புதுசா பாக்கணு போன்ல எல்லாத்தையு பாக்குறாங்க ரீல்ஸ்ல இது காட்டுறாங்க அது காட்டுறாங்கன் சொல்லி அது எல்லாத்தயு பாத்துக்கி ட்டு அவங்க வந்து ரொம்ப அவுங்களு ஆசப்பட்டுகுறாங்க இந்த இடத்துக்கு எனக்கு கூப்புட்டு போங்கன்னு சொல்லி ஆர்வம் படுறாங்க
ஆமா ஆமா தோழி இப்ப இப்பெல்லா எப்டி சொல்லுறது குழந்த நவர ஆரம்பிக்கும் போதே வெளிலதான் போகணுனு சொல்லுது இப்ப ஏ தம்பி பைய குழ குழந்தைக்கெல்லா பாத்தீங்ன்னா ஆறு மாசோ தா இப்பயே ஆறு மாச எங்கள வெளில கூட்டிட்டு போ அங்க காட்டு கையள தூக்கி
பசங்களுக்கே அப்டி இருக்கு தோழி வெள்ள தான் கூப்புட்டு போ கூப்புட்டு போன்னு சொல்லி இது பண்றாங்க
ஏ குழந்தைக்கு கூட நாங்க ஆ ரெண்டு ஒரு ரெண்டு நாளக்கு முன்னாடி தான் நாங்க ஜூ போய்ட்டு வந்தோம் விலங்குகள் ல்லா காமிச்சி வந்தது க்கு அவ்ளோ சந்தோஷ அதுங்க இடங்கள் எல்லா
ஆமா தோழி விலங்குகள் பாத்தாலே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பசங்க வெயில் எப்டி த தோழி தாங்கனீங்க நீங்க
ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்தா அவன் ஆ இருந்தாலு அங்க கொஞ்சோ வாகனங்கள்லா இருக்கு சுத் சுத்தி பாக்றது அந்த வாகனத்துலயே அங்கங்க இறங்கி அப்டியே விலங்குகளை பாத்து அப்டி அப்டியே ஏறி உக்காந்தாச்சு வாகனத்துல அப்டியே திருப்பி வீட்டுக்கு வந்தாச்சு
அப்டியா தோழி மகிழ்ச்சி தோழி சரி தோழி நாம மீண்டும் பேசலாம் நம்ம குடுத்துகிட்ட ஆ இன்னையோட முடிந்தது தோழி வணக்கம் தோழி ம் ம்